ஆ பெட் சொல்லுங்க தோழி ஆஹ பேசுங்க தோழி
அஹ நல்லா இருக்கீங்களா தோழி
நா நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் ந
நீங்க எப்படி இருக்கீங்க ம் ஆஹ் சாப்புட்டாச்சு நீங்க
உம் நா உணவு இனையமேதா இரவு நவு இனிமேதான் போய் சாப்பிடணு
அப்படிங்களா சரி நா சமையல்ல்ல நா மத்தியானம் சமையல் பண்ணியாச்சு சூ ஆஹ் சொல்லுங்க மத்தியான சமையல் பண்ணியா ச அ அதலையே கொஞ்சோ அந்த மட்டன் ஸ இது சுக்கா சொல்லுவாங்க இல்லையா அத பண்ணியிருந்தேந்தாலா அது வச்சிருக்கோ ஆஹ் நைட்டுக்கு வந்துந்த இடியாப்பம்மா பசஞ்சு வச்சிருக்கோ இனிமேல் தா சுட்டு சாப்பிடணு சுட சுட
ஆஹ ஆஹ சரி தோழி நீங்க இடியாப்ப மாவிய எப்படி அரைப்பீங்க
அத பச்சரிசி இருக்குதுங்களா இருக்குதுங்க தோழி ஆ கடையில் அரிசி ஆமா ஆமா ஆமா இல்ல இல்ல கடிலருந்து அந்த குண்டு குண்ட இருக்கு பருசி அந்த அரிசிய வாங்கி நம்ம கிளீன் பண்ணி ஃபர்ஸ்ட்ட் நலக் கழுவி ரண்டு மூணுண்ணில நல்ல கழுவிட்டு விட்டுட்டு வெயில கொஞ்சோ காய வச்சு எடுத்து வச்ச ந அரைச்சி வச்சோம்னா ஆறு மாசத்து கூட நல்லா இருது வ நல்லா காயணு இப்ப ந வாங்குபோது எந்த அளவுக்கு காயஞ்சிருக்கோ அதே அளவுக்கு அது காஞ்சி இருந்துச்சுன்னா அத எடுத்து நீங்க அரச்சி வச்சுட்டு நல்லா க அரச்சதுக்கப்புறோ உடனே கூடாதது அத நல்லா காத்து வாக்கல விட்டுட்டு நீங்க மூடி வச்சுட்டீங்கன்னா ஆறு மாசோ நகரு உங்களுக்கு கெட்டு போகாது அது அந்த மாரி மாவு இருக்கு அத நம்ம பிசையு போது கொஞ்ச சுடு தண்ணியை ஊத்தி அத பிசைஞ்சோன்னா அது கரெக்டா வந்துரு அந்த பத
ஓ அப்படியா தோழி ஆனா இங்க ஒரு த்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தவங்க அரைச்சிட்டு வந்திருக்காங்க மாவு அவங்க எப்படி அரைப்பாங்கன்னா அரிசி வந்து நல்லா கழுவிட்டு வெயில நல்லா காய வச்சு அந்த மாவு கொண்டு மாவ கொண்டு போயிட்டு மிஷின்ல குடுப்பாங்களா மிஷின்ல குடுத்ததுக்கு அப்புறோ அவங்க வந்து இடிச்சு தராங்கல்ல நல்ல நைஸா அதுக்கப்பறோ அத வாங்கிட்டு வந்து வானல்ல இருக்குல்ல அதக் காய வச்சுட் டு அதுல வந்து நல்லா வதக்
ஆனா இந்த காலகட்டத்துல இந்த காலகட்டத்துல அதெல்லா செய்யறது கஷ்டம் மேடம் இப்ப எங்க செய்ய முடியுது அதனான நல்லா காய வச்சிருணு ந அப்பதா நல்லா வெயில் காலத்துல நம்ம நல்லா காய வச்சுட்டா அத பத்தி எந்த பிரச் ல்ல நால அந்த மாரி சூடு எல்லா பண்ணவே மாட்டே நல்லா காய வச்சு இப்ப நம் ஃப்ஸ்ட் டைம் எடுக்கிற அரிசி எப்படி இருக்கோ அதே மாரி நம்ம நல்லா காய வச்சு நம்ம அரச்சி வச்சுட்டா அரைச்சி வச்ச உடனே மூடக்கூடாது முதல்ல அத நல்லா காத்து வாக்க நல்லாக் காத்து வாங்கினது அதுக்கப்புறமா நம்ம உட் மூடி வச்சுட்டா அது ஆறு மாசத்துக்கூட கெடாது கைப்படாம எடுக்கணு எடுக்கும் போது கரண்டில எடுத் து போட்டுட்டா அது ஒருமே ஒரு பிரச்சனையுமே இல்ல அத நல்லா இருக்
ஓ அப்படியா ஆனா எங்களோட சைட்ல பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரிதா நாங்க அரைப்போ ஆனா இவங்க வந்து ஒரு வித்தியாசமா சொல்றாங்க நம்ம செய்யற மாதிரிதா ஆஹ்
சின்னதா இருக்கும் போது எங்க அம்மாலா அதுதா பண்ணுவாங்க அரைச்சி எடுத்துட்டு வந்த உடனே அத நல்லா வானலில் போட்டு நல்லா அது என்னது சூடு பண்றதா அதப் பண்ணி நல்லா பண்ணிட்டு ஆற போட்டு ட்டு மூடி வைப்பாங்க அவங்களுக்கு அந்த சமயத்துல அதெல்லாம் நமக்கு கரெக்டா இருக் நம்மளால இப்ப செய்ய முடியுமா அதல்லாம் அதல்லாம் செய்யறதுக்கு எங்க முடிது இது செய்றதே
கண்டிப்பா கண்டிப்பா ஆமா அது வந்து ஜலித் சு வச் பாங்களாம் அதுல
சொல்லுங்க சொல்லுங்க
ஆஹ ஆனா நீங்க பண்ற மாரி பண்ணா ணாலுமே இடியாப்பம் நல்லா வரும் சாஃப்ட்டா நீங்க பண்ற மாரி பண்ணாலுமே இடியாப்பம் சாஃப்ட்டா வரும்ல
ஆஹ் கண்டிப்பாமா ஆனா நம்ம கை பு பெசையற அளவுக் க்கு அந்த தண்ணி சூடா இருக்கணும் அந்த சுடுதண்ணில போட்டு நம பெசை ஆஹ் ஆமா கொதிச்சு வச்சு அந்த நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கைய போட்டுட்டா நம்ம கை வந்து வெந்துடு இல்லையா அதனால குழி கரண்டி இருக்குல்ல அதுல பேக்சைடு பின்னாடி சுடு தண்ணி அந்த போட்டு போட்டு நம்ம கலறிக்கிட்டே வந்துரும்னா அந்த பதத்துக்கு வந்துரு கரெக்டா வந்துறும் அதுக்கப்புறம் நம்ம கைய விட்டு பெசசிட்லாம்
சரி தோழி நீங்க இடியாப்பத்துக்கு என்னென்ன மாதிரியான தொட்டுகைலா செய்வீங்க
ஃபஸ்ட் எனக்கு ரொம்ப புடிச்சது வந்து அந்த சுண்ட கொண்டக் கடல கொண்ட கடல உடைய அந்த கிரேவி பண்ணுவேன் நானு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து தேங்கா பால் ரெண்டாவது தான் தேங்காய் பால் மூணாவது அந்த சம க்கு அந்த ஆட்டுக் கால் இருக்குங்ளயா அதனுடைய பாயா இன்னும் நல்லாருக்கும் மூணும் நல்லாருக்கும் மூணும்
இந்த கொண்ட கடல சொல்றீங்கல்ல அது எப்டி தோழி செய்வீங்க
அது தா நைட்டு செய்யணும் காலேல செய்யணுனா நா நைட்டே ஊற வச்சு ட்டு குக்கர்ல ஒரு நாலு விசில் சில விட்ருவே அது வெந்து எடுத்ததுக்கு அப்ற அத தனியா எடுத்து வச்சுட்டு கொஞ்சமா வெங்காயோ தக்காளி ஆ சூம்பு பச்ச மெளகா முந்திரி இதெல்லா தனியா அரைச் சு வச்சிட்டு ப இன்னொரு ஆ ஒரு ரெண்டு வெங்காயோ ஒரு தக்காளி அதையு கட் பண்ணி வச்சிருவே ஃபஸ்ட் அந்த வாணலில வந்து எண்ணெய போட்டு பட்ட லவங்க பிரிஞ்சி இல இதையெல்லா போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சுடுவோ தாளிச்சதுக்க அப்றோ வெங்காயோ வெங்காயமு நல்லா பொ பொன்னிறமாக வந்ததுக்கப்றமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையு போட்டு நல்லா தாளிச்சுருவோ அதுக்கு அரை ச்சுருக்க விழுது அந்த விழுதையு போடணு போட்டு ட்டு அதையு அந்த பச்ச வாட போற வரைக்கு அது பண்ணிட்டு அதுக்கப்பமா மஞ்சத் தூள் கரம் மசாலா ஆ மெளகா தூள் நம்ம காரத்துக்கு ஏத்த மாரி அது அதே மாரி கடைல கெடைக்குது பாருங்க பாக்கெட்டு அத என்ன சொல்றது ஆ ஆ இல்ல கிரேவி ஆ கிரேவி கிரேவி ஆ கரம் மசாலா போட்டுறோ அது இல்லாம கிரேவி
கிரேவிக்குன் தனியா மசாலா இருக்குங்ளா
கொண்டக்கடல கிரேவி கெடைக்குதே
ஆ ஹான்
ஆ அதையு போடணு நம்ம போட்டுட்டு அதுக்கப்ற அந்த தோ வேகவச்ச கொண்ட கடல போட்டு கரெக்டா வந்துரு
ஆனா நா எப்டி செய்வே அப்டின்னா கொண்ட கடல வந்து நீங்க சொல்ற மாதிரியேதா மொதல் நாளே ஊற வச்சுடுவே ஆ ஊற வச்சுட்டு ஆ
தோழி நா கடையே வச்சிருந்த தோழி நானு கடை வச்சிருந்தேன் ஆமா சும்மா இருக்கும் போது கடை வச்சுக்கலாம் அப் அதே ஒரு ஒன் இயர் நான் பண்ணிட்டு இருந்தேன் நானு அந்த கடையை பண்ணிட்டு இருந்தேன் அது கடவுள் நல்லாதான் போயிட்டு இருந்தது அது போயிட்டு இருந்தது ஒரு வேலை நல்லாவே இப்போ கொஞ்சம் அந்த கடையாண்டு நமக்கு போட்டியாக சொல்லுங்க நம்ம செய்றத பாத்து நாலு பேரு செய்றது இல்லயா அந்த ஆப் ஆப்பம் தேங்காய்ப்பால் ஆப்பம் எல்லா தெரியும் இல்லயா தேங்காய்பால் ஆப்பம் இதெல்லாம் அதையும் பண்ணிட்டு இருந்தேன் நான் இந்த இடியாப்பம் ஆப்பம் தேங்காய் பால் எல்லாமே நல்ல தான் போய்ட்டு இருந்தது என்ன நம்ம வீடு வந்து இங்க உம் பாண்டியன் தேட்டர் கிட்ட இருக்கிறதுனால நான் கடை வந்து தண்டையார்பேட்டல வச்சிருந்தேன் போயி்ட்டு வறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பசங்க ஸ்கூலுக்கு போனும் பசங்களுடைய படிப்பு இதெல்லாம் பாக்கணும் மேல என்ன இருக்கு சரி விட்டுல்லாம் பசங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்பல்லாம் செஞ்சு நான் அப்டின்டு அத அப்டியே ஸ்டாப் பண்ணி நல்ல வியாபாரம் நல்ல வியாபாரம் அந்த தேங்காய் பால் ஆப்பத்துக்காக காலையில ஆ ரு மணியில இருந்து கரெக்டா பத்திர பணிக்கெலாம் அந்த வியாபாரமே முடிஞ்சிரும் நல்லா போய்ட்டு இருந்தது நடுவுல இந்த பசங்களுக்காக தான் நான் நிறுத்திட்டே
ஆஹ்ஹ அப்புறம் பசங்க தானே முக்கியம் சரி தோழி இந்த தேங்காய் பால் இருக்குல்ல அதை எப்படி தோழி நீங்க புளி அதை எப்படி நீங்க எடு இருப்பீங்க தேங்காய் பால்
அதேதான் நான் எப்போ நார்மலா செய்யற மாதிரிதான் அந்த தேங்காவை பர்ஸ்ட் கட் பண்ணி உள்ள இந்த தேங்காவ எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல அடிச்சிடுவேன் நான் மிக்சி ஜார்ல அடிச்சிட்டு ஜல்லட இருக்கு இல்லியா தேங்கா அது கொஞ்சம் பெருசு டீ ஜல்லடனா அதுலயே நம்ம பெருசா கொஞ்சம் விக்கும் ஜூஸ் எல்லாம் நம்ம புளியோரோம் இல்லையா அந்த ஜல்லட எல்லாம் புழிஞ்சி எடுத்துட்டு தேவையான அளவு நாட்டு சக்கர வேணும்ங்களுக்கு நாட்டு சக்கர நார்மலான நமக்கு வெள்ளச்சக்கரய போதும் வெள்ளச்சக்கிற அதல கொஞ்சம் ஏலாக்காய் தட்டி போட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது அவுங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பேன்
ஆஹா இல்ல தோழி இப்ப பாத்தீங்கன்னா நா எப்டி நா எப்டி அந்த பால் புழிவேனா தேங்கா வந்துட்டு ஃபஸ்ட் அந்த வெந்நீர் இருக் இல்லயா கொஞ்சம் வெது வெதுப்பான வெந்நீர் ல ஆ அதுல வந்து தேங்கா திருவி போட்ருவ போட் ட்டு ஒரு ரெண்டு நிமிஷ கழிச்சு வ எடுத்துட்டா அந்த தண்ணியயே மறுபடியு அந்த தேங்கால போட்டு சும்மா ரெண்டு பல்ஸ் ஆ ஆ
ல சாப்புட்றோனா அது கரெக்ட்டா இருக்கு தோழி நம்ம வியாவாரன்ற வரும்போது அந்த அள அந்த மாரிலா செய்ய முடியாது இல்லயா நமக்கு எது சீக்கிர ஆகு தானே மிக்சியில கட் பண்ணி போட்டோமா மிக்சியில அரச்சோமா அதுலேருந்து பால் எடுத்தோ வியாாரத்துக்குன்னா அது அது நம்மளுக்கு செரி வரு நம்ம ரெண்டு மூணு பேரு இருக் இப்போ விட்டு சின்ன ஃபேமிலினா அத ஓகே அத செய்யலா ஆ வியாப் வ்வாருன்ற போது நம்ம செய்யறது ரொம்ப கஷ்டோ சொல்லியா
ம் ஆமா ஆமா சொல்லு அது கஷ்ட தா ஆ நா இப்ப எப்டி இந்த கொண்ட கடல கிரேவி பண்ணுவேன்னா நீங்க சொன்ன மாதிரி தா மொதல் நாளே ஊற வச்சி அந்த விசில் நாலு விசில் வச்சிறலா குக்கர்ல அதுக்கப்பற பாத்தீங்கன்னா வெங்காயம் த அப்டியெல்லா தனித்தனியா ல்லா நா வந்து இது ஆ இது அரைச்சுயெல்லா வச்சு மாட்டே அப்டியே எடுத்து நா நார்மலா இந்த கட் பண்றேன்ல அந்த கட் பண்ணிட்டு தக்காளியு வேணுங் ஓரளவு கட் பண்ணிட்டு அதுலியே கொஞ்சோ உப்பு போட்டுறனா அது நல்லாவே
அது அரச்சி போட்றதுனால நமக்கு அரச்சி போட்றதுனால நமக்கு அந்த கிரேவி கொஞ்சோ அதிகமா திக்னஸ் வரு
திக்னஸ் கெடைக்கு ஆனா அது வந்து இனிப்பாதானே இருக்கு வெங்காய இனிப்பா தான தோழி இருக்கு அது
ஆ காரம் போட்றோயில்லிங்களா தோழி நாம அதுக்கேத் தமாரி இருக்கு தோழி அதுக்குதா ஆ ஆமா அதுக்கேத்த மாரி நம்ம பச்சை மிளகா காரோ அந்த கிரேவி மசாலா எல்லா போடுறோ இல்லையா திக்னஸ் வரு அந்த டேஸ்ட்டே தனி அந்த அரச்சு பன்ன முந்திரி பருப்பு புல்லா நம்ம போடறனால அந்த டேஸ்டே நமக்கு தனியா கெடச்சிரு இந்த இந்த கிரேவி கொஞ்சோ தண்ணியா இருக்கு அந்த கிரேவி கொஞ்சோ திக்னஸ்ஸா இருக்கு அது எ அதே நம்ம பூரிக்கு சாப்டா இன்னு டேஸ்ட்டா இருக்கு பூரிக்கு சப்பாத்திக்கு
ம் ஹும் ஆனா நா வெக்கும்போது கலர் மாறுது கடையில எல்லா வாங்குனாக்கா நல்லா ஒயிட்டாவே இருக்கு
அவுங்க வந்து பொட்டுக்கடல போடுவாங்க தோழி அந்த இதுல வந்து அவுங்க பொட்டுக்கடல ஆமா பொட்டு பொட்டுக் கடல தேங்கா கசக தா அதே முந்திரிதா பொட்டுக் கடல போடுறுனால அந்த டேஸ்டும் வேற அந்த கலரும் நமக்கு சேஞ்சாகு அந்த நிறம் வந்து மாறு நம்ம நிறம்
டைம் முடிஞ்சு தோழி நன்றி தோழி
ஓகே நன்றி தோழி நன்றி தோழி